க்கா எப்படிக்கா இருக்குங் ஆ நல்லாக்குறங் கா நீங்க நல்லாக்குறிங்ளா நீங் நல்லாக்குறிங்ளாக்கா
பெய் சி டொம்ப நாள் ஆச்சேன் கூப்ட்டே
ஆமாக்கா பேசி ரொம்ப நாளாத்
தம்பி கேக்குதுங்களா
கேக்குது க்கா உங்களுக்கு கேக்குதா
அ ஆ கேக் தம்பி ஒர்க்கு முடிஞ்ச்சா
ம் ஆ முடிஞ்ச்சிக்கா இப்பதா முடிஞ்ச்சி இந்தா இப்பதா ரூமுக்கு வந்தோ
ஆ பஸ்லயா வந்தி ங்க
ஆமாக்கா இப்பத்திக்கு பஸ்லதாக்கா வந்த
ம் ரொம்ப தூரமா
ஆ தூரந்தாக்கா ஆ என்ன பண்றதுன்னு தெர்ல என்னதுக்கா வண்டி இருந்துச்சிக்கா வண்டி இரு இருந்துச்சி அது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் சும்மா கீழ விழுந்துட்டே பைக்கு ஸ்லிப் ஆகி அதனால அந்த வண்டி அந்த வண்டி போயிருச்சி அதா இன் இன்னொரு வண்டி அது எப்டியு சரி பண்ண முடியாது அதா இன்னொரு வண்டி போய் எடுத்
ண்டி ஒண்ணு எடுத்துக்கலால்ல ம் இல்ல ரொம்ப தூர போயிட்டு பஸ்ல இந்த டைம் ட்ராபிக்
ஆம்மாக்கா
ஹலோ ம் ஒரே டிராபிக்கா இருக்குமே இந்த டைம்ல அ அ
நானு என்ன என்ன பைக் வாங்கலா அப்டின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கற நமக்கு வாங்கனம்னா கொஞ்ச யூஸ் ஃபுல்லா இருக்கும்ல ஏ எதுன்னா போயிட்டு வாங்கிட்டு வந்துற்லா இல்லன்னா ஒரு ஒர்க்குக்கு போறதுக்கு இல்லன்னா நம்ம எங்யு போறதுக்கு க்காது யூஸ் ஆகு
ஆம்மா தம்பி ஏன்னா இந்த டைம்ல உங்ளுக்கு போயிட்டு வந்து நீங்க டயர்ட் ஆயிருவீங்க பஸ்ல போயிட்டு ட்ராஃபிக் இந்த டைம்ல ஃபுல் ட்ராஃபிக்கா இருக்கு
ஆம்மாக்கா
அது இஞ்ச் பை இஞ்சா தா அந்த டைம்லலா போகு வண்டி அப்பற அவ வயிட்டுக்கு வரும்போதே டயர்ட் ஆயிருவீங்க
ஆம்மாக்கா
ம் அதனால கொஞ்சோ வண்டி எடுத்துக்கங்க எந்த மாரி வண்டி எடுக்கலாம்னு இருக்கீங்க
வண்டி நம்ம நமக்கு ஏத்த மாரி ஏதோ ஸ்கூட்டி இல்லன்னா பைக்கே அந்த மாரி எடுக்லானு இருக்கங்க டியோ அந்த மாரி
ஆ ஆ எப்டி மைலேஜ்லா ஓக்கேவா இருக் மாந்தவண்டி
மைலேஜ்ல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சு குடுக்கும்கா பரவால்ல போது அது நம்மளுக்கு நம்ம அவ்ளோ வேகமல ஒன்னு ஓட்ட போட்டதுதில்ல நம் ம்ம நம்மளுக்கு போயிட்டு வரறதுக் டி இருந்தா மட்டு போது நம்ம இப்பத்திக்கு ஒர்க்கு போற வர ஆஹ் ஆமாக்கா போவ ஒர்க்போறதுக்கக யூஸ் ஆகும்லகா னால எடுக்கலானு பிளான் பண்ணி இருக்ற அந்த வண்டி ரேட் திங்க வந்து கொஞ்ஜோ ஓல்டு மாடல்லா இருக்கனால கொஞ்ச ரேட் அதிகமாக வரு ஏன்னா ஓல்டு மாடல் தா கொஞ்ஜோ மைலேஜு அதிகமா தரு ஒரு இருபத்தெட்டு ஆயிடும்
ஆ ஆ செரி ஆ
அதனால என்ன பண்றதுன்னா அது அது பழைய மாடல்லா கேட்டோம்னா நம்ம ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட் கெட்டணு இப்போ நியூ மாடல் வந்தாலு அதுக் க்கு அது கம்மியான மைலேஜ் இ ஆனா பழைய பழைய வண்டியோட மைலேஜ் தராது அதனால அந்த பழைய மாடல் தா கேட்டு வச்சிருக்கற ஆ பழையமாடல் கேட்டு வச்சிருக்கற அதனால அந்த வண்டியே கிடைச்சா நல்லா இருக்கு
ஆஹ் ஆஹ் இல்ல என்ன கலர்ஸ்லா சூஸ் பண்ணிருக்கீங்களா வண்டியில
ஆஹ் கிரேக் கலரு அதுல இருக்கறது கொஞ்ச கலர் தா இருக்கும் பழைய மாடல்லலெல்லா கொஞ்ச கிரே கலர் அந்த மாரிதா இருக்கு
ம் ம் ஆ ஆ கொஞ்ஜோ வெயிட்லெஸ்ஸா இருந்துச்சுன்னா கொஞ்ஜோ நமக்கு இதா எடுக்கறக்கு ஃபிரியா இருக்கும்ல
வெயிட்லெஸ் தாக்க வெயிட்லெஸ்தா
ஆஹ் ஆஹ்
நம்ம எப்படி ஓட்ற மாரிதா இருக்கு ம் ஆமாக்கா அது ஃபர்ஸ்ட் வச்சிருந்த வண்டி வந்து டிவிஸ் வச்சிருந்தோ அது அவ்வலோக்கு மைலேஜ் குடுக்கல ஸ்ப்ளெண்டட் சி இது ஸ்ப்ளெண்டர் வச்சிருந்தோ அதுவூ அது நல்ல மைலேஜு குடுத்துச்சு அதுக்கப்றோ கொஞ்சோ அதா கொஞ்சோ ஆக்சிடென்டு அன்னிக் கீழ உழுந்து பைக் அப்டியே போயிடுச்சு
ஓ அப்டியா ஆ ஆ
அத்னால ஒன்னூ ம் செரி அது போனா போகட்டூ அப்றோ அப்டியே சேத்து வச்சு சேத்து வச்சு கொஞ்சோ அந்த வண்டி எடுக்கிறளவுக்கு ப்ளான் பண்ணிருக்கிறே இப்பதா
ஆ ஆ சாலரிலா உங்களுக் பரவால்லயா ஒக்
ம் பரவால்ல தாக் ஓக்
ம் ம் ல ரெடி கேஷ் குடுத்து எடுக்றீங்களா இல்ல
ஆ கையில இருக்றத பொறுத்துதாக்கா கையில இப்போ போ இருக்குதோ அப்பல்லா கையில முழுசா இருந்துது அப்டின் ஃபுல் க பேமெண்ட் போட்டு வாங்கிடுலா ப நம்ம செலவுக்கூ எடுத்து வெக் கிணும்லகா
ஆமா தம்பியா ஆமா ஆ
கொஞ்சோ பாத்துட்டுருக்கறே சோ ஒரே அடியா கைல அமௌண்ட்டு ஏதோ ஸ் சேர்ற மாரி இருந்துச்சு அப்டினா ரெடி கேஷ்ல எடுத் தர்லா நம்மளுக்கே செரி நம்மளுக்கூ செலவுக்கு அப்டி எடுத்து வச்சோம்னா இ எம் மை தாக்கா போடணூ ஆ ஆ ஆமாக்கா
ஆ ஆ
ஆமன் த்ரீ மன்த்லயே அப்போ அத் அது க்ளியர்ஸ் ஆ அதுக்கே ஒரு இப்ப நம்ம நார் மலா ஒரு மாசோத்துக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்ட்ரட் அந்த மாரி கட்டுனா நல்லாருக்கூ கொஞ்சோ மேனேஜ் ஆகூ இந்த நம்ம சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கட்ணும்னா நம்ம மாசத்துக்கு எங்கப் போறது
ஆ நமக்கே கஷ்
ஆ நமக்கே கஷ்டமாயிரூ அப்றோ ஏன்டா வா வண்டி வாங்கணூ அந்த மாரி ஆயிர போது அதனாலதா கொஞ்சோ வெயிட் பண்ணிட்ருக்கிறே
அ அ ஏனா இப்பதானே ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்ப சேல்ரி ஸ்டார்ட் டிங் கொஞ்சோ கம்மியா தான கெடைக்குல்ல ம்ம் அதனால உங்ளு க்கு
அந்த வண்டி அந்த வண்டிக்கு ஏத்த மாரி மைலேஜு குடுக்கு பட் ரேட்டு் தா கொஞ்சோ அதிகோ ஆனா வண்டிக்கேத்த ரேட்டு தா நமக்கு ஓட்டறதுக்கு ஈஸியா இருக்கும் கா அது அந்த பெரிய சீட் ட்டு வேறையா வண்டி பெரிய சீட்டு அதுல ஒரு தாராளமா ஒரு மூணு பேரு கூட ஒக்காரலா
ஆஹ் மூணு பேரு ஒக்கார்ற மாரி இருந்தா ஓகேதா எல்லா ஆ
ட்டுதா நல்லா பெரிய சீட்டு தா மூணு பேரு ஒக்காரலா
ம்
ஆன் நம்ம ரேஞ்சுக்கு ஒல்லியா இருக்குறவங்க ஒக்காந்தா ஒரு நாலு பேர் உட்கார்ல அந்த இதுல நம்மள மாரி கொஞ்சோ அந்த மாரி இருக்குறவங்கன்னா ஒரு மூணு பேரு கரெக்டா இருக்கு அந்த வண்டிக்கி
இதே தனி
ம்
அங்க கரெக்டான கலர்சா பாத்துட்டு நல்ல என்னனைங்க தம்பி
ளக்ரீங்களா
ஆமா தம்பி நாங்க் செடி எல்லா நெறயா றையா வெச்சு இருக்க வளத்துட்டு தா இருக்கே எனக்கு ரொம்ப செடி வளக்குறதுனா ரொம்ப இஷ்ட அதனால எங் ஆ ரோஸ் ரோஸ் ஆ சன்ஃப்ளவர் இந்த மாரி எனக்கு செடி செடினா ரொம்ப இஷ்டோ எங்க போனாலு செடிகளை அழகா இருந்ததுன்னா கண்டிப்பா அதலருந்து எடுத்துருவ நானு ஒன்னு நெறைய செடிகள்லா வச்சிருக்கே வீட்ல நெறையா ம் என க்கு செடி வளக்குறதுனா ரொம்ப இஷ் டோ உங்களுக்கு அதுல எல்லா இன்ட்ரஸ்ட் இருக்கா
ஆ ஆ செடி நாங்களு வளத்துருக்குக்கா இது ரோஸ் கட்டிங்கு ஆ இருக்குதுக்கா ரோஸ் கட்டிங்கு அ அதுக்கப்பறோ அ நீங்க சொன்ன மாரி இந்த தண்ணில போட்டு ஒரு செடி வச்சுருக்கோ
ஆ ஆ ஆ நாங்களு வெச்சிரு
அதுக்கப்புறோ குட்டி குட்டி செரி கருப்பில் அந்த அந்த நம்மளுக்கு ஏத் தேவையானது மாறி செடி வச்சிருக்குறோம்
ஆ ஆ செரி செரி ஆ ஆ நாங்களும் வச்சிருக்கோம் தொட்டில ஆஹ் நெறைய செடி அதாவது பூந்தொட்டி மேல தொங்க விடுற மாறி எல்லா இருக்குல அந்த மாறி செடில எல்லா ஆ அதுல எல்லா கீழ அப்படிட டா டிராப் டிராப்பா தொங்குற மாறி செடி அந்த மாறிலா வச்சிருக்கோம் நாங்க ஆஹம் அப்படி ஒரு பத்து து தொட்டிக்கு மேல அப்படி மேலேந்து விழு கீழ அப்பிடி கீழப்பல தொங்குற மாதிரி நெறைய செடி எல்லா வச்சிருக்கோம் அப்புறோ தனிதான் அ ச்சு குட்டி குட்டியா பூவெல்லா இருக்கற அந்த மாறி ஐட்டம் கொஞ்சோ தனியா வச்சுருக்கோ சூரியகாந்தி ஆ ஆ வித போட்டு அது நல்லா வந்துச்சு அதல்லா பூ பூத்துருக்கு ஜீரியா ம்ம் அதெல்லா நெறையா வந்திருக்கு அதனால பூத்துருக்குது பாக்கும் போதே நமக் க்கு ஒரு தனி சந்தோஷம் கால எந்துருதுச்சு அந்த பூவ எல்லா பாத்தாவே ஆ ஓ ஆய நமக்கு ஒரு மனசுல ஒருசு புது சந்தோஷம்
ஆமா ஆமா இப்ப நம்ம அதை எப்போ அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து வளத்து அதை அப்படியே நமக்கு யூஸ் செய்
ஆஹ் ஆமா ஆமா நாங்க செடிக்கு தண்ணி காலையில எந்துருச்சு தண்ணி எல்லா ஊத்தும் போதே அந்த செடி எல்லா பூ ஊத்துருக்குது பாத்தாவே ஒரு அழகா இருக்கும்ல்ல அ உம் அது மாறி உம் அது மாறி காய்கறே ட்டன்ஸு ஆஹ் ஆ பாவக் க்கா பீன்ஸு ஆஹ் பூசணிக்க அந்த மாறி அயிட் சோ வச்சிருக்கோம் போட்டிருக்கோம் ம் ம் ஆனா நாங்க எனக்கு அதுலலெல்லா ரொம்ப இன்ரஸ்ட்
நல்லதாக்கா அதுவே நம்ம காய்கறிக்கு எதுவு இது சப்போஸ் நம்ம அர்ஜென்டுக்கு எங்கயு வாங்க முடியல அப்படின்னா நம்ம வீட்லயே வச்சிருக்கிறத எடுத்து இது பண்ணிக்கலாம் அதே நம்மளுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு
பச்சை மொளகா இதெல்லாம் வெச்சிருக்கோம் அதெல்லாம் டெய்லியும் நமக்கு தேவைங்கிறது சட்னிக்கு அதுக்கலாங்போது பச்சை மொளகா நாங்க தோட்டத்துல இருந்தே பறிச்சுக்குவோம் ஆஹ் அதனால எனக்கு செடி இந்த க காய்கறி ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டு அதுல இருந்து எடுத் எடுத்து தோட்டத்துலே விளைவிக்கிறதுல எனக்கு அதுல ரொம்ப
ஆமா ஆமா நாங்க பின்னாடி வீட்ல இருக்கிறது அப்படின்னா நம்ம ஆமாக்கா ஆமாக்கா நாங்க புதினா அந்த மாரி வளத்துட்ருந்தோம் புதினானா நம்மளுக்கு இந்த சட் ண்ணி அரைக்கது த்து இல்லன்னா வேற எதோ யூஸ் ஆகுறதுக்கு
கீரை அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் நெறையா
நாங்க பஃஸ்ட் இருந்த இத் இதுல வந்து கோ இப்போ என்ன அது என்ன ஆ எப்படி சொல்றது ம எலும்புச்சங்காய் மரம்னு சொல்வாங்கல்ல ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு மரம்னு சொல்வோம் அது இருந்துச்சு நாங் ன்னா அப்போ அப்ப இருக்கும்போது ஏத் ஏறி பரிசி திண்ணோம் நாத வச்சிருந்தாங்க இங் தாத்தாவுங்க ஆஹ் அப்போ ஏறி ஏறி பறிச்சு நல்லாதான் இருந்துச்சு அப்போ
ஆமா நம்ம தோட்டத்திலயே நம்ம பறிச்சு சாப்படது அதுவும் நல்ல இதுதானே
ஆமாக்க இப்போ அந்த மரம் இல்ல அத அப்டியே வெட்டிட்டாங்க
ஆஹ் நம்மளும் நம்மள வீட்ட சுத் த்தி நெறைய மரம் அதெல்லாம் வச்சா நமக் க்கு அது ஒரு சந்தோஷம் ஆஹ் நமக்கு இப்ப காலையில நம்ம இப்ப நெறைய இப்ப வெயில் இருக்க க்கு எங்களுக்கு இந்த மாரி க்கனால கொஞ்ச எங்களுக்காச்சு வெயில் தெரியாது அனால எங்களுக்கு மரல்லா நல்லா மூ வீட்டுக்கு முன்னாடியே மூணு நாலு மரோ வச்சிருக்கமா அதனால எங்களுக்கு வெயில் அதிக தெரியாது காத்திருக்கு வெளியு உட்காந்துக்கலா உள்ளயு எங்களுக்கு அவ்ளோ ஒரு இது இருக்காது ம் சேரி தம்பி நறைய செடி எல்லா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கலெக்ஷன் ம் பண்ணிதாங்க
ஆ சேரிக்கா ஓகேக்கா ம் சேரிக்கா பாத்துருங்க
பாக்கலா ஆ ஆ பாக்கலா ஆ சேரி வச்சிறங்க ம்